பண்ணிட்ருக்க
நாந்தா சும்மாதா வந்துட்டு ஃபோன் பாத்துட்ருந்த எதாவ்து ரீல்ஸ் பாத்துட்ருப்ப யூட்யூப் பாத்து ட்ருப்ப அயோ என்னோட அக்கா பையங் கிட்ட போன குடுத்தனால அவன் என்ன பண்ணி வெச்சிருக்கா சாமி பாட்டா பாட்டு வச்சிருக்கா எனக்கு ரீல்ஸ் போனா நா வந்து எப்பயு வந்து அ இந்த சமைக்கிற வீடியோ இல்ல அந்த கிராப்ட் எதாவ்து பண்ற மாரி வீடியோ அ இல்ல யாராவ்து வந்து ஏதாவ்து பேசுற மாரி அந்த மாரி பாத்துட்ருப்பே எனக்கு எப்பயுமே அந்த மார்தா வரு முருகர் வீடியோ இவன் சாமி பாட்டா பாத்து பாத்து நா எவ்ளோ பண்ணாலு வந்து எங்கிட்ட வந்து இந்த மாரி ஆடியோ தா வந்துட்டே இருக்குன் சொல்லலா இந்த மாரி ரீல்ஸ்ஸாதா வந்துட்டே இருக்கு
ஆமா நம்ம வந்துட்டு என்ன பண்றோமோ அதுதா வந்து ரீல்ஸ்ஸாவே வருது இப்ப நம்ம ஏதாவது ஒன்னு பாத்தோ அப்டின்னா வந்து திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி அவங்க அத குடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆ நா எதோ ஒன்னுக்கு வந்து ம் சும்மா ஒரு பால்கனி வச்ச வீடு அழகா இருக்கே அப்டின் சொல்லிட்டு நா என்ன பண்ண அத வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு வந்து அத அனுப்பி விட்ட அத வந்து பாக்க நல்லாருந்துச்சு அவ்ளவுதா நம்ம வந்து அந்த மாரி வந்து எதுவு இது பண்ண போறதுல நமக்கு அந்த மாரி ஐடியா எதுவு இல்ல இருந்தாலும் பாக்க நல்லா இருக்கு அந்த கேரளா சைடு இருக்க வீடு மாரி அழகா இருக்கேன்னு அனுப்பி விட்டதுக்கப்பறோம் அந்த மாரி ஊஞ்சல் வச்சதா எனக்கு அனுப்பிட்டே இருக்காங்க ஆ வந்துட்டே இருக்கு நம்ம மைண்டே மாறி டு போல நம்ம சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு அது பண்றோ அந்த மாரி ஒண்ணு வரும் இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு அத இப்டி ஒரு மேக்கப் பண்றது வந்து இந்த ஷேட் லிப்ஸ்டிக் எனக்கு வந்து மம் புடிக்கும் அனால ஆ இந்த லிப்ஸ்டிக் நல்லா இருக்குமா அந்த லிப்ஸ்டிக் நல்லா இருக்குமான்னு ஒரு தடவ பார்த்தே அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புற வீடியோல புல்லா வந்து எனக்கு எந்த கலர் போட்டா நல்லா இருக்கோ இது வந்து எ எந்த கலர்ல இருக்க வங்களுக்கு வந்து போட்டா நல்லா இருக்கும்னு வந்துட் டே இருக்கு ஏதாது ஒண்ணு பார்த்தா நம்ம சும்மா கூட இப்பெல்லாம் பாக்க முடியுற்துல இன்னொன்னு வந்து இப்ப நா ஒருத்தவங்க கிட்ட ஒன்னு பேசுறே ஆ இப்ப வந்து நான் வந்து உங்ககிட்ட ஒண்ணு பேசுறேன்னா அந்த பேசுறத வச்சு நம்ம ரெண்டு பே போன் தான் பேசிட்டு இருக்கோம் நா அந்த போன்ல என்ன பேசுறோன்றத வ ச்சி அவுங்க அனுப்புறாங்க அது எப்டி அவுங்க வந்து அனுப் றாங்க அப்டின்றத தெரில நம்ம வந்து எதுவுமே வெளியே சொல்லல போன்லதா வந்து இது பண்ணணும் இந்த கோயிலுக்கு போகணு அப்டின்னா அந்த கோயிலா அனுப்ப ஆரம்பிச்சிடுறாங்க
ஆமா நானுமே அதை நிறையதடவ பா்த்திருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட் வந்து அன்னிக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா இந்த மாரி ஒண்ணு வந்து நான் ஆன்லைன்ல வாங்கனு டீ உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு உனக்கு யாரையாது தெரிஞ்சா ஆ இல்ல பக்கத்துல உங்க ஊர்ல இருந்தா கூட எனக்கு வாங்கி அனுப்பறியா இந்த பொருள் இது கொஞ்சம் ரேரா தான் கிடைக்குமா ன்ட்டு அவ என்கிட்ட சொன்னானா நான் வந்துட்டு சேரிடி நான் பாக்குறே எனக்கு இதை பத்தி ஐடியா இல்ல நான்யாராவது கேக்குறேன்னு தான் சொல்லிருக்கேன் அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அவ போன் பார்த்துட்டு இருந்திருக்கா அப்ப அவளுக்கு எல்லாமே லைக் வந்து எதுக்குள்ள போனாலும் அட்வெர்ட்டிஸ்ட்மெண்ட் இதுவாவே வந்திருக்கு அப்போ என் கிட்ட திரும்ப போன் பண்ணி சொல்றா. நான் உகிட்ட சொல்ல தானே செஞ்சேன் இங்க பாரு எனக்கு எத்தன இது வருது பாறேன் அப்டின்ற மாரி அ சொன்னா‌ ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து நல்லதா படுது என்னன்னா இப்ப வந்து நம்ம ஏதோ ஒன்னு வாங்கணும்னு நினைக்க க்கிறோ அப்டின்னா நம்மலாலே நேர்ல போய் தான் வாங்கணும்னு இல்ல நம இங்கேயே கூட அதே வீட்ல இருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் நா பார்த்தது நல்லா இருந்தது அ வந்துட்டு இப்ப கூட எங்க வீட்ல வந்துட்டு ஒரு சாரீ வந்து எடுக்கணுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்போ வந்து சாரீ வந்து அ நல்லா அழகா ஒரு சாரி எடுத்துகிட்டாங்க மூணு பேருக்கு ஒரே மாரி எடுப்போன்னு எடுத்தாங் அப்ப வந்து ஒரு பிளவுஸ் வந்து ஒண்ணு வேணும்னு சொன்னாங்க அப்ப வெள்ளை கலர் தான் அதுக்கு செட் ஆகுன்னு சொல்லி சொல்லும் போது நான் வந்து அந்த வெள்ளை கலர் பிளவுஸை தேடி அன்னிக்கி ஃபுல்லா அலைஞ்சிருக்கேன் ஒருத்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மண்நேரோ என் பையன கூட்டிட்டு நானும் என் ஹஸ்பண்ட்டும் மூனு அவ எல்லா டென்ஷன் ஆகுறான் எவ்ளோ நேரந்தான் தேடுவீங்க எத்தனை கடைக்குதான் ஏறுவீங்க அப்டி சொல்லி அந்த அளவுக்கு நான் தேடியிருக்கே யார கேட்டாலும் வெள்ளை கலர் எல்லா வந்து இப்போ வாங் வாங்க மாட்டாங்கப்பா வெள்ளை கலர் வந்து வயசான பாட்டி ங்க தான் வாங்குவாங்க இந்த மாரிதான் இருக்குன்னு சாதா வெள்ளை கலர் காட்டுறாங்க அத்தெப்படி நம்மளால எடுக்க முடியும் ஆ வெள்ளக்கலர் யாரும் வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்கன்னே சொல்லிட்டே இருந்தாங்க அப்பறோ என்ன பண்ணனுனே தெரில டக்குனு வீட்டுக்கு போயிட்டு சரி பாப்போம் எடுத்து தைக்கலான அதுக்கு டே டைம் இல்ல அடுத்த நாள் சாயந்திரம் நா ஊருக்கு கிளம்பனு அப்ப வந்துட்டு சேரின்னு சொல்ட்டு போய் ஒரு ஆப்லே பார்த்தோம் பார்த்தா அன்னைக்கே டெலிவரின்னு போட்டிருந்தது அப்பா ரொம்ப நல்லதா போச்சு அப்டின்னு சொல்லிட்டு அத ஆர்டர் பண்ணோ இத மொதலே பண்ணிரு கலாம் அப்டின்னு தோணிச்சு நா நெனச்சே கடக்கி போனா இப்பதா அழகழகா விக்கிதுல வாங்கிக்கலா ஆனா அதுவே ஒரு இத ஆயிடுச்சி அப்ப அந்த நேரத் துல வந்து எனக்கிது இல்லன்னா நா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது என்னால தக்கயு முடியாது என்னால வாங்கவும் முடியாது அந்த பொடவைக்கு வேற எது போட்டாலும் செட்டும் ஆகாது அந்த மாரி இருந்துது எனக்கு
ஓ கஷ்டந்தான நம்மள சில நேரம் வந்து கடைல போணுன்னு நெனக்கிறோ இல்லன்னா கடைய விட வந் இது நறைய தட வந்து ஆன்லைன்ல இருக்கற்து வந்து ரேட்டு் கம்மியாருக்கு இப்ப கடைல போய் வாங்னும்னா இப்ப ஒரு பொம்மையே எடுத்துக்கோங்க ஆன்லைன்ல நம்ப வந்து வாங்கும் போது வந் ஒரு இதுல வாங்கும் போது அதோட ரேட்டு வந்து எர்நூறுவா எர்நூத்தம்பது ரூவாதா இருக்கு நம்ப என்ன பண்ணுவோ இப்ப முன்னாடியே ஒரு பையனுக்கு வந்து இப்ப நாங்க இருந்த எடத்துலல்லாம் எப்டினா ஒரு ஒரு பெறந்தநாள் ஃபங்க்ஷன் வெக்கிறாங்க ஒரு இந்த மாரி வெக்கிறாங்ன்னா எல்லாருமே வந்து ஒரு கேவா அவுங்ளுக்கு ஒரு கிஃப் பண்றதுன்றது வந்து நார்மலான ஒரு ஒரு கல்ச்சர் மாரி அந்த எடத்துல அப்போ நாங்க என்ன பண்ணுவோ முன்னாடியே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருவோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னா நாங்க ஆர்டர் பண்ணிருவோ சில நேரம் என்ன ஆகும்ன்னா அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நேரத்து வரைக்கு எல்லாரையு கூப்புட்லாமா வேணாமா வேணாமா அப்டி யோஷ்ச்சுட்டு கடைசி நேரத்ல சொல்லுவாங்க அதாவ்து ஒரு நாள் முன்னாடி சொல்லுவாங்க இல்ல அன்னைக் காலைல்ல சொல்லுவாங்க அப்பல்லாம் சொல்லும் போது என்ன ஆகும்னா வாங்க முடியாது நம்மளால வந்து ஒரு நாள்ல வந்து ஆர்டர் பண்ணி வாங்க முடியாது அந்த டேட்ல பாத்தீங்ன்னா வந்து கடைல போய் வாங்னா நாங்க எத எரநூத் தம்பதுரூவா வாங்னமோ அதேதா ஐநூறுரூவான்னு சொல்லுவாங்க இல்ல சார் ரேட் அது கம்மி பண்ண முடியாது அவ்ளோதா சார் அதுக்கு மேல முடியாதுன்னு ஒரு அம்பது ரூவா கம்மி பண்ணுவாங்க அப்ப வந்து நமக்கு வந்து எவ்ளோரூவா இல்ல வந்துட்டு அ கஷ்டமாருக்கு அதுக்கப்றோலா நாங்க என்ன பண்ணுவோம்னா யோஷ்ச்சுட்டு ஒரு நெறையா இப்ப வந்து ஒரு கேர்ள் பேபி இருக்காங்கன்னா அவுங்களுக் ஒரு ரெண்டு கிஃப்ட்டு அ பசங்கன்னா அவுங்களுக்கு ஒரு ரெண்டு அப்டி கிஃப்டுன்னு சொல்லி வாங்கியே வச்சருவோ ஆன்லைன்ல மொத்தமா ஏன்னா இங்க ஒரு தரவ போய் ஐநூறுவா செலவு பண்ணதுக்கு ஆயிரரூவாய்க்கு வாங்கி வச்ட்டோனா யாராவ்து பெறந் த நாள் வந்தா குடுத்துக்கலா சரி யாருக்குமே வர்லன்னா நம்ம பசங்களுக்கே நம்ம குடுத்துக்கலா அப்டின்லா நாங்க அங்கருக்கும் போது வாங்கி வச்சுட்ருந்தோ அந்த மாரிலாம் நடக்கும் நறைய விஷ் யோ வந்து நம்ம நெனப்போ அங்க கம்மி இங்க கம்மினு ஆனா வந்து சில நேரத்துல வந்து அதுலருக்க ப்ராடக்ட்டே வந்து குவாலிட்டியா இருக்கும் சில நேரம் வந்து ஆ வெளிய இருக்கற்து வந்து குவாலிட்டியா இருக்கும் அதனால ரெண்டுமே நமக்கெது அந்த நேரத்ல யூஸ் ஆகுதோ அதுல போய்றது நல்லது
ஆ ஆமா ஒரு சில நேரம் நம்ம பக்கத்துல கடைல வாங்னாதா நல்லாருக்கும் அப்புறம் அன்னக்கி நா ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து என்ன வாங்னே அப்படின்னா ஆ நா அடிக்கடி அந்த இதுல வாங்குவே லைக் அது பத்து நிம்ஷத்துல கொண்டு வந்து குடுத்துருவாங்க அப்ப வாங்குவே ஒரு நாள்தா எங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வந்திருந்தாங்க செரி என்ன பண்ணனு தெர்ல ஆனா பக்கத்து கடைல போய் ஒரு காலிஃப்ளவர் கேட்டே அங்க வந்து இத்துனுன்ட்டு காலிஃப்ளவர் அவுங்க எங்கிட்ட சொன்னது என்னதுன்னா அ கிலோ வந்து எழுபதுரூபான்னு சொன்னாங்க சரி கிலோ எழுவரூபானா ஓகே வாங்கிக்லா கெஸ்ட்டு வந்திருக்காங்கள்ல சொல்லிட்டு ஒரு காலிஃபிளவர் வந்து ஆ ஒரு அர கிலோ போட்ருங்க அப்டின் சொல்ட்டு ஆனா இந்த பக்கம் வேற காய் எடுத்துட்டு வந்த அவுங்க அர கிலோ போட்டுட்டாங்க செரி நானு கடைசிலதா சரி எல்லாத்தையும் பில் பண்ணும் போது பாக்குற அரை கிலோ கித்தணுண்ட்டு இருக்கு அதுல ஃபுல்லா வந்து அந்த காலிஃப்ளவர்னா அது ஒரு குச்சில்லா காம்பெல்லா இருக்கும்ல அதெல்லா போக பூ பாத்தீங்கன்னா இத்துலூண்டு அத வந்து கண்டிப்பா ஒருத்தர்தா நல்லா சாப்றவங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர்தா சாப்ட முடியு ஆனா நாங்க இருக்கது ஆறு பேர் இருக்கோ எப்டி அரகீ இது என்னடா ஒரு கிலோ வாங்கினாலு அவ்ளோதா இருக்கு போது என்னடா பண் வேற ஏதாவது வாங்கலாமானு யோசிக்கும் போதா வந்து நா வந்து ஆ இந்த ஆன்லைன் ஆப்ல வந்து பாத்த அப்ப காலிஃபிளவர் வந்து போட்டுருந்தாங்க ஒரு பெரிய பூவே வந்து நுப் பூர்வான் போட்ருந்தாங்க அப்பற வந்து சேரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடியு அதுலயே வாங்கிருவோனு சொல்ட்டு அதுவு பாஸ்மதி ரைஸு வாங்கன சோ வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து காலிஃபிளவர் ஒரு ஒரு நுப்பது அப்பற ததுன் சொல்ட்டு ஒரு எரநூறு ரூபா வந்துது வந்ததுக்கு அப்பற பில் பண்ணதுக்கு அப்பற அவுங்க வந்து ஆன்லைன்ல வந்து அ‌ டிஸ்கவுண்ட் நீங்க இந்த இந்த கிரெட் மூலியமா பே பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஃபர்னு அம்பது ரூபா குடுத்தாங்க சரி அதுவு அதுல பண்ணுவோ வெறும் கி கிட்டத்தட்ட நூத்தம்பது ரூபாதா வந்துச்சுன்னா எல்லாமே சேத்தே வாங்கறதுக்கு அப்போ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது பரவாயில்ல இவ் அது அவ்ளோ எங்க வீட்டுல இருக்கவங்கல்லா ஷாக் ஆயிட்டாங்க எங்க அத்தல்லா வந்தருந்தாங்களா அவுங்க அந்த அக்கால்லா வந்துட்டு இவ்வளோ பெருசா எவ்வளோ நுப்பது ரூவா ஏது நுப்பது ரூபாயா இவ்வளோ பெருசா இவ்வளோ பெருசான்னு கேட்டுட்டே இருந்தாங்க எனக்கே ஒரு நிமிஷொ அடே கொஞ்சொ பெருமையா இந்தது பரவால்ல இதெல்லா கொண்டு வந்து தராங்களா இப்ப இந்த அரிசி எவ்ளோன் கேட்டாங்க நா சொன்னே பாஸ்மதி அரிசி வந்து நூத்தி இருவது ரூவா வரு ஆனா ஆஃபர் போக கிட்டத்தட்ட எனக்கு இது எழுபத்தஞ்சு ரூபாயோ என்னமோதா விழுந்துருக்குனு அவங்கள்ளா பரவால்ல பரவால்ல அப்டி சொல்லிட்டுருந்தாங்க
ஆ ஆமா பரவால்லதா ரேட் வந்து இப்ப நம்ம பக்கத்துல இருக்க கடைக்குப் போறோ அப்டின்னா அவுங்க வந்து அந்த பின்னாடி என்ன ரேட்டு் போட்ருக்கோ அதுதா அத வந்து அதுலருந்து கம்மியா ப பண்ணித் தரமாட்டாங்க அதே அத விட கொஞ்சொ பெரிய கடைக்குப் போறோன்னா அதுல வந்து அதுலருந்து ஒரு அஞ்சு ரூவாவோ பத்து ரூவாவோ கம்மியாகு அப்டி இருக்கும்போது ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொன்னு ஆன்லைன்ல வந்து இப்ப ரொம்ப கம்மியாதா குடுக்கறாங்க நாங்களுமே நெறையா வந்துட்டு வீட்டுக்குத் தேவையான பொருள்லா வந்து ஆன்லைன்ல தா வாங்குவோ அவுங்க வந்து ரொம்பவே கம்மியாக் குடுப்பாங்க நாங்க என்ன பண்ணுவோன்னா கடைலயு வச்சு ஃபோனக் கைல வச்ட்டு இதுல கம்மியா ஏ அதுல கம் மியா இதுவா அதுவானு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ம நேரொ ஷாப்பிங் பண்றது ஒன்ற ம நேர ஆயிடு ஏன்னா அதுல ஒரு தடவ செக் பண்ணுவோ ஆ கம்மியா இருக்கு நம்ம ஃபோன் இப்டி இதுல இருக்கறத எடுத்து வெச்சருவோ இப்டி சுத்தி சுத்தி அப்டிலா பாத்துதா நாங்க பொருளே வாங்கி வெப்போ வீட்டுக்கே இப்டிதா நடக்கு ஒவ்வொரு தடவையு அங்க போவோ இங்க போவோ ஆமா எதையுமே டக்குன்னு வாங்க மாட்டோ ஏன்னா நம்ம அந்தளவுக் க்கு இதுலெல்லா கொஞ்சொ கொஞ்சமா சிக்கனம் புடிச்சு அடுத்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலால்ல ஆ அடுத்ததுக்கு காசு ஆகுல அப்டின்ட்டு எதுமே இப்போ வந்து இது மாதிரி எல்லா வந்து நாங்க பிரியாணி பண்ணனுன்னா ஆ இப்ப வந்து ஒரு நார்மலான ஒரு இப்ப வந்துட்டு ஒரு மட்டன்லயே நம்ம பிரியாணி பண்றோனா சீரக சம்பாதா யூஸ் பண்ணுவோ இங்க எங்க ஹஸ்பண்ட்க்கெல்லா வந்து பாஸ்மதி ரைசே புடிக்காது ஆனா சில நேரோ இப்ப நாங்க வெளியூர்ல இருந்த போதுல்லா அங்க பாஸ்மதி அரிசி மட்டுந்தா கெடைக்கு அந்த நேரத்துல வந்து பாஸ்மதி அரிசி வந்து யூஸ் பண்ணுவோ அங்கயுமே பாத்தீங்கன்னா நல்லாருக்காது ஆ நூர் ரூவான்தா சொல்லுவாங்க சில நேரோ பாத்தீங்னா அ குண்டு குண்டுண்டு குண்டா வந்துரு சாப்டவே முடியாது நெறைய நேரோ சாப்ட முடியாது ஃப்ரைட் ரைஸ்லா ஃப்ரைட் ரைஸ் பண்ணாக் கூட நல்லாருக்குதுன்னா பாத்துக்கோங்க அந்த மாரி இருக்கு சில நேரோ அல்லா வந்துட்டு நல்ல அரிசி கெடச்சிரு அந்த மாரி சீரக சம்பாதா எங்ளுக்கு ரொம்ப புடிக்குமா செரி தமிழ்நாடு வந்துட்டோ ஆ இனி வந்து சீரக சம்பால பிரியாணி செஞ்சு சாப்பல்லான் பாத்தா இப்ப சீரக சம்பாவோட ரேட் வந்து நூத்தி எம்பது ரூவாவா அதுலருந்து நாங்க வாங்கறதே இல்ல இப்போ
ஆமா ஒரு சில விஷயங்கள் வந்து வெல பயங்கரமா ஏறி இருக்கு என்னடா இது இது இன்னு இப்பதானே அதுவு எண்ணெல்லா பொறுத்த வரைக்கும் எண்ணென்றது நெறைய யூஸ் ஆகு ஆயில் அப்போ அதோட வெல வந்து எனக்கு தெரிஞ்சி ரெண்டு வருஷத்துக்கு முன்ன நா மொத மொத வாங்க ஆரம்பிக்கும் போது ஆ நூத்தி அஞ்சோ நூத்தி ஆறோ இருந்தது நூத்தி பத்துக்குள்ள இருந்தது அப்பவே நா சொல்வே எண்ணெல்லா இவ்ளோ வெலையா அப்டி சொல்லி கேட்டுட்டு இருப்பே அஞ்சி லிட்டர் வாங்கனா அதுக் கே ஐநூறு ரூபா ஆகுமே அப்டி சொல்லிட்டு இருப்பே இப்ப போய் பாத்தா நூத்தி எண்பது போட்டு வெச்சிருக்காங்க எப்டி வந்து இந்த ஒரு ஒரு வர்ஷங்கள்லு குள்ள எப்டி இப்டி எட் எண்பது ரூபா ஏறுச்சின்னு தெரியில நமக்கு வந்து ஒரு பாக்கெட்டா வாங்கும் போது தெரியாது நூத்தி எண்பது செரி அப்டின்னு ஆனா நம்ம வீட்டுக்கு ஒரு எண்ண வந்து கண்டிப்பா பத்தாது ஒரு நாள் வந்து ஏதோ ஒண்ணு பொறிச்சா கூட கால் லிட்டருக்கு மேல எண்ண காலி ஆயிரு தோச ஊத்னா அதுல ஒரு கால் லிட்டர் ஒரு நால் நாள்லே காலி ஆயிரு ஒரு புளி குழம்பு ஏதாவது தாளிக்கிறோ ஒரு கறி குறை குரும ல்லா வக்கிறோன்னா அதுக்கே நெறைய தேவப்படு அப்டின்னும் போது எல்லா வெலையு ஏறிட்டுதா இருக்கு செரி நம்ம அந்த வெலவாசில்லா பத்தி பேசினா பேசிட் ட்டேதா இருக்கலா செரி நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி
நன்றி